அப்றம் ம் எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா அ நல்லாருக்கே
செரி செரிங்க
ம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி என்ன பண்றாங்க
அவங்க அவங்க வந்துட்டு அவங்கள கூட்டிட்டு ஃபுட்பால் கிளாஸ் போயிருக்காங்க
ஆ் சரி சரி பக்கத்லயேவா
ஆ இல்லல்ல இல்லைங்க கொஞ்சோ தூரங்க ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் வருங்க இப்போ அவனக் வந்து மார்ச்ல லீவ் உட்டாங்க மார்ச் எண்டுல எக்ஸாம் முடிஞ்ச்சு அதனால கொஞ்சோ கொஞ்சோ நாள் வெளிய போனதுனால ஏப்ரல் மே ஜூன்ல வந்துட்டு போகலிங்க கோச்சிங் கிளாத்து அதுக்கப்பற எ சரி நேத்தே போக வேண்டியது மறந்துட்டாங்க டேட்டு மறந்துட்டாங்க நே நா இன்னைக்கு இதோ ஒன்னா தேதின்ட்டு செரின்னு இன்னைக்கு போயிருக்காங்க
செரி செரி எவ்ளோ நாளா போய்ட்டுருக்காங்க
ஒரு சிக்ஸ் மந்த்தா ஒரு டிசம்பர் அந்த மாரி போயிட்டு இருப்பாங்க போல
ம் அது மாரி விளாட்டுல அனுப்புறது புள்ளைங்களுக்கு நல்லது தா உடம்புக்கு அதுவு இந்த மாரி பால் இந்த மா
இல்லாமதா இப் இப்ப வந்தோனே பாருங்க எனக்கு ஹோ மருக்கு இருக்குது நானே மறந்துட்ட நா சட் னி அது மா அந்த எல்லாத்தையு முடிச்சவோ அது மறந்துட்ட பாருங்க டெய்லியு ஹோம் ஒர்க் எப் எப்டியோ எதாவது பண்ணி வச்சிருவ ஹோம் ஒர்க் நெறய இருக் ட்டுவே இன்க் வேற போயிட்டாங்க இன்னக்கி ஒன்பது மணி ஆயுரு மாட்டேக்குது எப்பவுமே எட்ற மணிக்கு ஒன்பது மணிக்கு படு தூங்கிருவாங்க
ஆ
அந்த ஹேபிட் அதாவது ஸ்கூலுக்கு போம்போது ஸ்கூலுகு ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு அப்டி தூங்க வச்சிருவாங்க செவன் தேர்ட்டிக்கு எல்லா டிஃபன் சாப்ட்டு எட்டு மணிக்கு படுக்க வச்ட்டா
ம்
அ அப்புறோ ஃபோன் கேப்பா குடுக்க மாட்டே ஸ்கிரீன் கேப்பா குடுக்க மாட்டே ஏதாவ்து கத சொல்லு அப்டிம்பா அதுக்கப்டியே அப்டியே எட்டே முக்கால் வெரக்கி இழுத்துருவானுங்க ஃபர்ஸ்டெல்லா எட்டு மணிக்கே நல்லா தூங்கிருவாங்க எல்லாருமே கேட்பாங்க பரவால்ல அஷித் எட்டு மணிக்கே தூங்கி மே அப்டின் சொல்வாங்க இப்பல்லா எட்ர எட்டு எட்டே முக்கால் ஆகுதுங்க படுக்க வைக்கிறக்கு இப்போ இன்னியு லேட் ஆகு இப்ப வந்து கிளாஸ் போறானுங்ளா ஹோம் ஒர்க் முடிக் இருக்க ஒம்போது மணி பண்ணிருவாங்க
ஆமா ஆனா சீக்கிரோ தூங்குறது அதுவு நல்ல பழக்கந்தா பரவால்ல பிள்ளைய அந்த அளவுக்கு வளத்துருக்கீங்க எங்க வீட்டு பசங்கலா பத்து பத்தரை ஆய்டு சாப்ட ஒம்போது ஒம்போதரை ஆய்டு டு வெளிலன்ட்டு வரமாட்டாங்க டியூஷன் போய்
இல்லிங்க நானு வந்து அந்த இந்த விஷ்யத்துல மட்டு அது ஸ்கூல் விஷ்யத்துல அ ஹ இப்டி இப்டி போ இந்த மாரி எல்லா கொஞ்சோ ஸ்ட்டிடுங்க அந்த மாரி மட்டு கொஞ்சோ ஸ்ட்டிடா நடந்துக்குவ அவங்கிட்ட அவனு அப்டி பழக ஆய் பழக்கொ ஆயிடுச்சி ஒன்னு சொல்லவு மாட்டா ஓ ஓவ்வொரு டைம் தா அந்த லீவ் டைத்துல தா வந்து படுவா படுவாடா அப்டின் சொன்னா நாளக்கி லீவ் தானம்மா போமா அப்டிம்பா
ஆ ஆனா அது நல்ல பழக்கோந்தா இது வந்து சீக்கிரமே படுத் த்து சீக்கிரமே எந்திரிக்கிறது அது ரொம்ப நல்ல பழக்கோ தா
ஆமாமாங்க ஆமாங்க
அப்றோம் எங்கயு டூர்லா கூட்டிட்டு போனீங்ளா பசங்கள
ஆ கூட்டிட் போவங்க அதெல்லா போவோங்க
அங்க இது ம் அந்த மாரி ஒரு நாள் டூரு அந்த மாதிரியா இல்ல
இல்ல அப்டியு போயிருக்கோ ஆ போயிட்டு வந்துறதாந்தா வந்துருவோ அந்த மாரியு போயிருக்கோ ரெண்டு மூண் நாளு ஸ்டே பண்ற மாரியே போயிருக்கோ மேக்சிமொ ஸ்டே பண்ற மாரிதா இந்த கூலிங் பிளேஸ்ஸு அந்த மாரி போயிருவங்க
செரி செரி
அந்த மாரிதா இன்ட்ரெஸ்ட்டுங்க அவுருக்கு அதனால அந்த மாரி கூட்டிட்போயிருவாங்க
ஆ
கூட்டிட் போயிட்டு ஒரு நாளாவ்து ஸ்டே இருக்குங்க
ஆமா ஒரு நாளு இப்போள்ளோ
ஆ சொல்லுங்க
ஆ இப்போ உள்ள இதுக்கு வந்து ஓ அ எல்லாத்தையு யோசிக்கிற மாரி இருக்கு அப்படியே நம போனாலு ஒரு நாள் டூர் தான போற மாதிரி இருக்கு
ஆமாங்க
ஆ நாங்களு அதிகபட்சொ மின்னடி தா அந்த மாரி போயிட்டுருந்தோ இப்போ அதிகமாக போறதில்ல அப்டி போனாலு ஒரு நாள் டூரு அந்த மாதிரிதான் போய் பசங்களந்த இந்த இது வாட்டர் பா இது அந்த மாரி வாட்டர் பார்க் இருக்குல்ல அந்த மாதிரி தான் கூட்டிட் போறது இந்த ஆ அது என்னது ஒண்டர்லா அந்த மாதிரி ம் அந்த மாரி போனா கொஞ்சோ மத்த எடத்துக்லா நம்மொ இப்போ கொடைக் கான்லு, ஊட்டி அந்த மாரில்லா நம்ம எப்பயாது நம்ம நம்மளே மனசு மாரி பிளான் பண்ணாலு அவுங்க உடனே என்ன சொல்லிறாங்க அந்த ஏரியால்லா நீங்க போனீங்கனா ஃபோட்டோதா எடுப்பீங்க செல்ஃபி எடுத்துட்ருப்பீங்க. நாங்க என்ஜாய் பண்றதுக்கு எதுமே இருக்காது நாங்குளு உங்களோட க்ஸ் நின்னு எங்களதா போஸ் குடுக்க சொல்லி எங்களதா திட்டிட்ரு பிங்க நீங்க ஸ்டேட்டஸ்ல வெக்கறதுக்கு நாங்க நாங்க நின்னு உங்குளு ஃபோஸ் குடுத்துட்ருக்குனு நாங்க துமே என்ஜாய் பண்ண முடியாது இவ்ளவு தூரோ போயு நா எதுமே என்ஜாய் பண்ண முடியாது. அப்டின் சொல்லிருறாங்க. அதுனால நாங் க வந்து என்ன பண்றதுனாம் செரி போறதே பிள்ளைங்களுக்காகதா நமக்காக இல்ல. நம்ம அந்த வய்ஸ் எல்லா அதிகமா ஸ்கூல் டூரு அந்த மாரிதா போயிருப்போ அதிகமா நம்ம போமாட்டோ. செரி பிள்ளைங்ளா அந்த மாரி கேக்கும் போது நம்ம அதிகமா ஒரு எப்டி சொல்றது ரெண்டு மூண் நாள் அந்த மாரியு போகல போறது ஒரு நாள் அந்த மாரிதாப் போறோ அப்டிங்கிறப்போ பிள்ளைங்களோட விருப்பத்துக்கு பிள்ளைங்களோட ஆசை காக போலாமே அப்டிங்கிற மாரிதா இந்த மாரி கூட்டிட் போறது.
சேரி ஓகே ஓகே ஓகேங்.
இது அந்த வ இது வாட்டர் கேமு அந்த இதுல ஃபுல்லா அவுங்க எ ஏ போய் எறங்கிட்டாங்கன்னா ஏறவே மாட்டாங்க.
அ அ அ.
அ அதோட சேரி ஓகே நம்மளுக்கு அ தண்ணிக்குள்ள இருக்கறது நல்லாதான ஜாலியா இருக்குமா அதோட அவுங்களுட சேந்து நம்மளு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த மாதிரி வரது. இந்த வர்ஷோ வந்து நாங்க மதுரைக்கி போனோ.
ஓ வாட் அ தீம் பார்க்குக்ங்ளா?
டிஸ்யம் ஆ அதுக்கு போயிட்டு வந்தோ இந்த தடவ. அ அங்க போய்ட்டு பிள்ளைங்ல வந்து அழைச்ட்டு போய்ட்டு ஃபேமிலியோடதா போறது அண்ண ஃப்
எந்தெந்த தீம் பார்க் போய்ர்கீங்க?
நாங்க வந்து இங்க பேங்ளூர்ல போய்ர்க்கோ ஒண்டர்லா போய்ர்க்கோ. அ இங்க சேலத்துல இருக்கு ஒன்னு அது
இது அய்யோ ம் ஞாபகொ வர மாட்டிகிதே.
ஆ இதுல வந்து மால் ஆமா சேலத்துக்கு வந்துருக்கோ போன வர்ஷோ இல்ல அது இல்ல அது இல்ல.
அப்டி சே நா சாரி ஈரோடு சொல்றே சாரி.
ம்ஹு அது வந்து இன்னொரு நேம் நல்ல நேம்தா அதுவுமே எனக்னா நாபோ இல்ல எனக்குமே அ போன வர்ஷோ சேலம் போனோ. வ இந்த வர்ஷோ வந்து மதுரை வந்து அதுக்கு மொதோ வர்ஷ் ம் போனமா அதுனால மதுரை எனக்கு வந்து மதுரைதா புடிச்சிருக்கு அப்டின்ட்டாங்க இந்த தடவ. அதுனால ஆனா இ துல ரெண்டு மூணு இது நல்லா கேம்ஸ்லா இருந்துச்சு ச சேலத்துல அதுதா எங்களுக்கு புடி ச்சுருந்த மாரி இருந்துச்சு. டான்ஸு அதல்லா இருந்துச்சு ஆனா மதுரைல வந்து டான்ஸு அதல்லா கெடையாது. ஆ ஆனா வந்து அவுங்களுக்கு என்னமோ இங்கதா பெரிய பெரிய கேங்ஸா இருந்துச்சு ஆ எல்லாமே ரைடு பெரிய பெரிய ரைடாருக்கு அதுதா எங்களுக்கு புடிச்சிருந்ச்சுன் சொல்ட்டாங்க. அதனால மதுரக்கே கூட்டிட்டு போய்னோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க ம் ஆ அது நல்லா இருந் ச்சு ஒரு நாள் டூர் ஆ இருந்தாலு அதுவு நல்லா இருந்ச்சு காலையிலயே சாப்பாடு இங்கேந்து வீட்ல ஆ எங்க ஊர்லேந்து அங்க ரொம்ப ரொம்ப தூரோ ட்ராவல் அப்டிங்கிறனால கால சாப்பாடு வீட்லயே செஞ்ச எடுத்துட்டு போயிட்டோ ஆ மதியத்துக்கு தா அங்க உள்ள அலோடு கெடையாது ந ம்ம சாப்பாடு கொண்டு போய் கொண்டு போய் சாப்டவு முடியாது வெளியில வந்து நம்ம சாப்டவு விட மாட்டாங்க அப்டிங்கிறால மதிய அங்கியே சாப்ட்டுக்கிட்டோ அவுங்க சாப்பாடுல்லா எதுர் பாக்கல பசங்கயெல்லா வா தண்ணிக்குள்ள இறங்கிட்டாங்க அப்டின்னா நம்மளே மற ந்துருவங்க நம்ம தா தேடிகிட்ருக்கோனு நம்ம புள்ளகள காணமே புள்ளங்கள காணமே நாங்க தா பின்னடியே ஓடிக்கிட்டேருந்தோ
ஆமா ஆமா ஆமா ஆமாங்க
ஆ இதுல எறங்கிட்டாங்கன்னா ஏறவே மாட்டாங்க
ம் ம் ம்
ம் ஆ அந்த மாதரி நல்லா இருந்துச்சு அப்றோ ட்ரை கேம்ஸ் அத நாலு நால்ர மணி வரைக்கி அவுங்க ட்ரை கேம்ஸ் உட்டுவரவே இல்ல அதுக்கப்புறோ டைய முடிஞ்சிருச்சுன்ன அங்க அவுங்க சொன்னாங்களா விசில் அடிச்சாங்க போல அதுக்கப்றோ தா ஏரி வந்து டிரெஸ் மாதிரி வந்து இது வந்து இங்கே ட்ரைகேம் ட்ரைகேம்ஸ்ஸு விள்ளாடுரத்துக்குலா உங்களுக்கு டைமே இல்ல ஏது டைம் அங்கேயே நின்ட்டாங்க அதுக்கப்றோ இருட்டு இருச்சா அங்க டைமே அஞ்சு அஞ்சர மணி வரைக்கு டைம் தா அதோட கொஞ்சோ நேரோ இருந்து ட்டு எல்லா கேம்ஸ்லையு அதுலயு ஏற்ல போட்டுல போல அங்க போல இங்க போலன்னு சொல் லட்டே வந்தாங்க நீங்க போ எப்பொழுது காலையில வந்து தண்ணியில பத்து மணிக்கு எறங்க நீங்க நீங்க ஏறவே இல்ல அப்ப எப்டி இது விள்ளாடுறது அப்டின்னு சொல்ருந்தோ இப்ப கூட ஆ இந்த காலாண்டு லீவு இல்லன்னா அரையாண்டு லீவுல கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்ருக் ஏன்னா நீங்க வேற இந்ததரவா ஒருது ஒரு டூர் தா கூட்டிட்டு போனீங்க அதனால மறுபுடி இதே மெரி வாட்டர் பார்க்லியே கூட்டிட்டு போங்க அப்டின் சொல்லிருக்காங்க இங்கே ஒன்னு இருக்கு எங் ஊர்க்கு பக்கத்து லியே சின்னதா இருக்கு அது ரெண்டு மூணுது இருக்கு அது எல்லாமே கொஞ்சோ சின்ன சின்னதா இருக்கு அங்கியாவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிருக்காங்க அதுல எல்லா ரொம்ப கேம்ஸ் இருக்காது சும்மா சின்ன பிள்ளைங்க அந்த மாதிரிதா இருக்கு சின்ன புள்ளைங்களா ஒண்ணு ரெண்டு இருக்கு அவ்ளோதா
ஆ ஹம்
ம் இந்த தடவ கூட ஏதோ கொண்டு வந்திருக்காங்க போல புதுசா
ம் ம் ம்
தெரியில பாக்கலா காலாண்ட லீவுலா இல்லனா அறையாண்ட் லீவ்லா தா கூட்டிகிட்டு போணு
செரி செரி செரிங்க
ம் நீங்க அந்த மாரி புள்ளைங்க வாட்டர் பார்க்குலா கூட்டிட்டு போனது இல்லையா
கூட்டிட்டு போயிருக்கோ என்ன அவ ஏஜுக்கு கொஞ்சோ அதாவ்து எப்டி சொல்றது நெறைய கேம்ஸ்ஸு விட மாட்டாங்க இந்த சென்டிமீட்டருக்கு தா விடுவே அப்டின் சொல்லியெல்லா சொல்லுவாங்க அதனா ல அதுல வந்துட்டு கூட்டிட்டு போயிருக்கோ ஒரு ரெண்டு மூணு இதுக்கு போய்ருக்கோ
ஆமாங்
அது அந்த அந்த அளவு க்கு இது இல்ல அதனால வே இதுல மட்டு ட்ராவல்ல மட்டு
நல்லா இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏனா எட்டு வயசு இப்ப என்ன சொன்னீங்க
ஆ ஆமாமா அப்புமே அவன் அப்ப அந்த ஆடு ஆடிக்கிட்டு இருந்தான் அது வேற விஷ்யோ
க்கு நாங்ளுமே பெரிய கேம்ள எல்லா வி
நாங்க இப்போ ரெசார்ட் போய்ருந்தோ பேங் களூர்ல ஒரு ரெசார்ட் போயிந்தோ ஆக்சுலி இந்த வாட் டர் வேவுன்னு சொல்லுவாங்க தெரியுங்ளா வாட் வாட்டர் வேவ் விடுவாங்கல்ல இதுல தீம் பார்க்ல ஆ அது வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் என்னுமோதா விடுவாங்க விஷ்ய கரெக்ட்
ஆ
அலாரம் மார வெச்சு ஒரு டென் மினிட்ஸ்தான விடுவாங்க
ஆமாமாமா அது நல்லா இருக்கும்பா அது
ஆ அந்த வேவ்ஸ் வந்து ட்டு அந்த ரெசார்ட்ல வந்துட்டு என்னனா ஒ இந்த எப்டி தெரியுங்ளா ஒரு ரெண்டு மூணு இது சைக்ளிங்கு, ஜிப்லைனு இந்த மார வந்துட்டு சாப்பாடு மத்தியானோ சாப்பாடு இந்த மார குடுப்பாங்க அதுல வந் வந்துட்டு அந்த டான்சிங்க் ரெயின் டான்சிங்குமு அந்த வேவ் பூலூ குடுத் தாங்க வேவ்பூல் மட்டு ரெண்டு மண் நேரோ அதுல வந்து மின்னாடியே டிஸ் ப்ளே வந்துரு ஃபுல்லா பாட்டு போட்டு டான்ஸ் ஒரே வைபு அந்த மாரினா இந்த தண்ணில இது பண்றக்குனா அவுனுக்கு ரொம்ப புடிக்கு அதனால அப்டி அப்டி போயிட்டுருந்தோங்க
இப்ப அந்த மாரிதா சேலத்துல இருந்துச்சு நா சொன்னல்ல அந்த வாட்டர் டான்ஸ்ல்லா இருந்துச்சு அப்றோ து லூவியா நா எங்க ஊருக்கும் பக்கத்துல இருக்கன்னு சொன்னனே அதுதா இந்த சைக்கிளிங்கு அதெல்லா இங்கய் இருக்கு இப்ப எங்க ஊருக்கும் பக்கத்துல சின்னதா இருக்குன்னு சொன்னல்ல அதுமே அங்க இரு க்கு ஆனா அதுக்கு வந்து அமௌண்ட் தனித்தனியா பரவால்ல ஒரு நா ளைக்குதான பிள்ளைங்களக்காது கூட்டிட்டு போறதுதானே இங்கில்லா வந்து ட்ரை அண் வந்து ஃபுல்லா அந்த அமௌண்ட்லயே வந்துரு நம்ள்க்கு இங்க இப்ப இங்க ஓ ப்பன் பண்ணிருக்காங்கல்ல அது வந்து சின்னதா இருக்கிறதுனால தனித்தனியா பண்ணிட்டு இருக்காங்க
இதுலயே அ நாங்க போனதுலயே உன்ன நெறயா கேம் இருந்துது அதுக்கெல்லா தனித்தனியா பே பண்ண சொன்னாங்க அப்றோ இதுவே ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு
இருக்கிறது நீங்க சொல்ற மாரியேதா எல்லாமே தனித்தனி பைசா நூர்பா நூத்தம்பது ரூபா அந்த மாதிரி
நல்லா சாப்பாடு நல்லா பிரியாணி நான்வெஜ்ஜு ஃபிஷ்ஷு த கவுண்டு லைவ் கவுண்ட்ர் ஃபிஷ்ஷு, கபாபு, பீஸா செரி ஓகேங் டைமாச்சு ஓகே
சேரி ஓகே நன்றிங் ஆ